நண்பா
மதிய வணக்கோ நண்பா என்ன பண்றீங்க
நா என்ன நண்பா பண்றே காலைல சாப்ட்டங்க சாப்ட்டு போட்டு கொஞ்சோ வேல இருக்குனு உக்கான்ட்ருக்கங்க நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மாதாங்க நானு இனிமேல் தாங்க அம்மா வீட்டுக்கு போய் சாப்புண்ணுங்க சாப்புட் டு வர்ணுங்க வந்து என்னோட வீட்டுக்கு வந்து நா அப்டே படுத்துக்கிட்டே சும்மா அப்டே படுத் தூங்குணுங்க வெளிய எங்கியு போலிங்களா
நா எங்கியு வெளிய போலிங்க இனிமேல்தா எதா போலாமான் யோச்சிட்ருக்குறமே யானு தம்பி எங்க வெளிய போலாமா யோச்சுட்ருக்கரும்முங்க இனிமேல்தா எதா பண்ணணு வீட்ல எல்லா நல்லாருக்காங்களா என்ன பண்றாங்க சாப்ட்டாங்ளா
வீட்ல எல்லாருமே நல்லாருக்காங்க மனைவி பாத்தீங்னா வெளியூருக்கு போயிருக்காங்க
சேரிங்க
அது எதோ ப்ராஜெக்ட் விஷ்யமா ஐ டி ல ஒர்க் பண்றாங்க வெளியூர்ல பாத்தீங்னா ப்ராஜெக்டாமா சேரின் சொல்லிட் ஆமாங்க அங்க போயிருக்காங்க அத முடிச்சுட்டு தாங்க வருவாங்க
சேரி சேரிங்க நல்லது நல்லதுங்க நீங்க என்ன எந்த மாரி தொழில்துறைலோ வேல செய்றீங்க இல்ல எந்தமாரி வே தொழில் எதா பண்றிங்களா தொழில் ஓ வேல செய்றிங்ளா
இல்லைங்க நம்ம பாத்தீங்னா எந்த தொழிலு பண்றதில்லைங்க அப்பப்ப பாத்தீங்னா இந்த ந்த கவர்மெண்ட்ல பாத்தீன்னா அந்த ரோடு காண்ட்ராக்ட் குடுப்பாங்க அப்ப ரோடு
பரவால்லைங்க உங்களுக்குங்ளா பரவால்லைங்க அப்ப நீங்க வந்து என்னங்க அரஸ் சு ஊழியராவு வேல செய்றீங்ளா
அரசு ஊழியரா இல்லிங்க ஒரு எங்க அப்பா பாத்தீங்னா அத கான்ட்ரக்ட் எடுத்து பண்ணிட்ருக்காரு
சேர் செரிங்க
அவருக்கு பாத்தீங்னா ஹெல்பரா நா கூட போவே இந்த தார்ல்லா ஊத்துறது அந்த மண்ணு போர்றது அந்த அது ஜல்லி போர்றது அத மாரி சின்ன சின்ன வேலையெல்லா பண்ணுவேங்க அதுக்கப்றோ பாத்தீங்னா அந்த ரோட்ல பாத்தீங்னா அந்த ட்ரில்லு போட்டு நம்ம க லைட் மாரி ஒன்னு செட் பண்ணோ பாத்தீங்களா அந்த நை நேரத்துல வந்தா லைட் எரியு பாத்தீங்லா அது செட் பண்றது அதுக்கப்றோ பாத்தீனா அந்த எல்லோ கலர் கோடு அப்றோ பாத்தீங்னா அந்த ஒயிட் கலர் கோடு அந்த மாரி போட்றதுலா பாத்தீங்னா அந்த வேல பண்ணிட்ருக்கே
பரவால பரவால எப்டிங்க தார்லா எப்டிங்க கைலே ஊத்திருவீங்ளா இல்ல எதாது பாத்திரம் வச்சு எதாது வேற எதாது வச்சு ஊத்துவிங்களா
இல்லைங்க அது ஒரு படிச்சவங்களா இருந்தா இந்த கேள்வி கேக்க மாட்டீங்க ஏனா உங்களுக்கு வந்து அந்த அறிவு இல்லாதங்கட்டி இந்த ஒரு வார்த்தைய கேக்குறீங்க அதுக்குன்னு பாத்தீங்னா இப்பெல்லா பாத்தீங்னா இயந்திரம் இருக்கு நீங்க இயந்திரம் மூலியமா நாங்க பாத்தீங்கன்னா அது மூலியமா தா எல்லாமே பண்ணிட்ருக்கோ இயந்திரம் இல்
தார் ஊத்துவன் சொன்னனால தார் ஊத்துவன் சொன்னனால நீங்க இது தனியா கைல மோந்து இது ஊத்துறீங்களோ உங்களுக்கு அந்த மாரி பவரு எதாவது சக்திகள் இருக் க்குமேன்னு நெனச்சங்க
இல்ல இல்லைங்க நீங்க வந்து அ பாத்ரூம் போயிட்டு தண்ணி ஊத்துற நெனைப்புல இருந்தீங்கன்னா அது அப்டி தோணுங்க உங்களுக்கு இது வந்து தாரு இது வந் அது ஒரு வெப்பநிலையில அவ்வளோ கொதி வெப்பநிலையில இருக்கிற கையில பட்டுச்சுன்னா கையே உருகிரு அப்ப அப்படி இருக்கு இந்த ஜென்ரலா ஒரு அறிவு இருந்துச்சுன்னா நீங்க வந்து இது மாரி கேட்க மாட்டிங்களங்க
இல்லங்க இப்ப நீங்க வந்து சொன்னீங்க நாங்க தார் ஊத்துவோ அப்படின்னு இப்ப தார் வந்து கொதிநிலை வந்து இப்போ சுமார் எவ்ளோ இதுல இருந்து இவ்வளோ வரை இருக்கு அப்டி நெனச்சிங்க எவ்வளோ இருக்குங்க சுமார்
அது எனக்கு இது வரைக்கு தெர்லங்க எல்லாமே பாத்துதாங்க தெரியு நா வந்து கூடமாட ஹெல்ப் பண்ணிட்டு அப்டியே இருக்குறனுங்க
நல்லது நல்லதுங்க இருந்தாலு கூடமாட ஹெல்ப் பண்றீங்க இருந்தாலு பரவால்லைங்க எது எது எந்த மாரி புதிநிலை இருக்கு எந்ந மாரி இது இவ்வளவு கணமாக இருக்கு அதவத் தெரிஞ்சு வச்சுக்குரது நல்ல தான் இல்லையா
நல்லதுதாங்க இருந்தாலு நாம் பாத்தீங்கன்னா அத வண்டி ஓட்டுறதுதாங்க இருப்பே வண்டிய ஓட்டிட்டு போறேங்காட்டி அதெல்லா எனக்கு அவ்வளவு பாக்குறது இல்லெங்கப் அப்பா எல்லாமே பாத்துக்குவாங்க அதா தார்வண்டி தாங்க ஓட்டிட்டு போவே
பரவால பரவால்லைங்க தார் வண்டி ஓட்டுறீங்க ஒரு நாளைக்கு சுமார் எவ்ளோ நேரங்க ஓட்டுவீங்க
நா அந்த நம்ம ஒரு நாளைக்குன்னு கணக்கு இல்லைங்க நம்ம ஹவர்ஸ் பொறுத்தா நம்மளுக்கு ஆ அமௌண்ட் குடுக்குறாங்க இப்ப பாத்தங்கன்னா ஒன் ஹவர்க்கு பாத்தீங்கன்னா தௌசண்ட் பைவ் ஹண்ரடு டூ தௌசண்ட் அது மாதிரி பாத்தீங்கன்னா அது மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா எவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அத வேல செய்யிறோ எவ்வளவு வேல முடிச்சிருக்கோ ம்ச் இந்த மா இந்த இந்த மன்துக்குள்ள முடிக்கணு அந்த கான்டரேட்டு பேஸ் பண்ணிதா நாங்க வேல செய்வோ
சேரி சேரிங்க பரவால நல்லதுங்க இப்ப நீங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்து ஐநூறுவா அந்த மாரி சொன் சொல்றீங்க இதுலயே பத்து மணி நேரம் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரோ இதுலேயே எடுத்துர்லாங்க
அப்படி நீங்க சொல்ல முடியாதுல்ல ங்க இப்ப நீங்க பாத்தீங்கீங்க இப்ப ஒரு பத்து நாளைக்கு உங்களுக்கு காண்ட்ராக்ட் குடுக்குறனா ஒரு நாளைக்கு நீங்க பதினஞ்சு மணி நேரோ வேல செஞ்சீங்கன்னா அப்ப நீங்க கால்குலேட் பண்ணி பாக்குறப்ப மத்த மீத இந்த நாட்கள்ல சும்மாதா இருக்கிற மாரி வரு ஏன்ன வேலைய நீங்க குயிக்கா பண்ணிட்டீங்கன்னா இப்ப நீங்க பதினை பண்ண செஞ்சாலுஎன்ன வேல செஞ்சிருக்கனு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணனு இல்லங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஆமா உண்மைதாங்க புரிஞ்சதுங்க நேரம புரியுதுங்க நேரமு அதிகமானாலு பரவால்ல நீங்க வேலய வந்து கரெக்டான டைமுக்கு முடிச்சு கொடுக்கணு அவ்வளோதானங்க
உம் ஓக்கேங்க
இந்த மாதிரி தா போயிட்டு இருக்கு சேரி சேரி நா அப்போ வந்து இன்ஜினியரிங் முடிச்சங்க இன்ஜினியரிங் முடிச்சு போட்டு நா இன்ஜினியரா போயிட்டு இருக்குறங்க கியூசி தர கட்டுப்பாடு இதுல வந்து இருக்குறங்க பைனல் கி யூ சி ல ஒர்க் பண்ணிட்டு இருக்குறங்க நம்மள தாண்டிதாங்க எல்லா பொருளு வெளியில போகுங்க
நல்லது நல்லதுங்க என்னங்க சொந்தமா பண்றீங்களா இல்ல பிரைவேட்ல ஒர்க் பண்றீங்களா
இல்ல இல்லங்க பிரைவேட்ல தாங்க நம்ம சொந்தமா பண்றதுக்கு அப்படி ஒன்னு பெருசா இல்லைங்க பிரைவேட்ல தா போயிட்டு இருக்கறாங்க ஒரு எட்டு வருஷமா போயிட்டு இருக்கறானுங்க இதுல அவ்வளோ பெருசா ஒண்ணு இல்லைங்க புடிக்காமதா வேலைக்கு போயிட்டு இருக்குறங்க
உம் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பிடிக்காம வே லக்கு போறது பாத்தீங்கன்னா கஷ்டோ தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த போஸ்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்குமே அப்பாட பண்றதுக்கு எதுமே பிடிக்கல வேண்ட திட்டிட்டே இருப்பாரு இப்ப பாத்தீங்கன்னா அப்பா பாத்தீங்கன்னா அப்பா கூட ந செஞ்சு இருக்கங்காட்டி எல்லாமே அப்பா தானே திட்டுறாங்கன்னு கேட்டங்காட்டி இப்ப நா ஒரு தொழில எடுத்து பண்ற அளவுக்கு நா வந்துட்டேங்க எனக்கு ஒரு லைசன்ஸ் போட்டு எனக்கு கொடுத்த குடுத்தர்ரேன்டாரு தனியா நா எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவனுங்க
பரவாலைங்க எப்படிங்க நீங்க தனியா கான்ட்ராக்ட் எல்லா எடுத்து நீங்க எடுத்து பண்றீங்கிறீங்க ப்ப இப்ப அப்பானா அப்பாவுக்கு இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்பா குடுத்தா இருக்கார் ட பண்ணிருவாங்க அப்டின்னு நினைப்பாங்க உங்களுக்கும் அந்த மாரி பாடவிகல்லாம் அதிகமா வருதுங்களா எப்டிங்க
இல்லங்க அப்பா பாத்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருவாங்க வேலையும் வாங்கி குடுத்துருவாரு லைசன்ஸும் போட்டுக் குடுத்துருவாரு இப்ப இந்த இடத்துல கான்டாராக்ட்னா இப்ப ந அப்பா ஒரு இடத்துக்கு போயிட்டா நான் ஒரு இடத்துக்கு போய் பண்ற மாறீங்க
பரவாய் பரவாய் ஒரு முதலி ஒரு வருமானத்துக்கு இரண்டு வருமானமா ஒரு வீட்டுக்கு வந்து இதான் நல்லதுதா நல்லதான்
ஆமாங்க இப்ப வர காலத்துல பண்ணலான்னு ஐடியாங்க
சேரி சேரி நல்லது நல்லதுங்க எப்டிங்க நீங்க படிச்சு முடிச்சுங்கிறீங்க படிச்சு முடிச்சு போட்டு எப்டி அப்பாவோட தொழிலே பண்ணலாம்னு எப்டி உங்களுக்கு தோணுச்சுங்க
இல்லைங்க நானும் பாத்தீங்கன்னா வேலைக்குல்லாம் போய் பாத்தேங்க எந்த தொழிலு செட் ஆகலைங்க அப்பா வாடா நான் பண்ற தொழில எடுத்து பண்ணு இதுலயும் வருமானம்லாம் இருக்குது ஆனா கொஞ்சோ கஷ்டப்படணும் கொஞ்சோ இல்ல நல்லாவே கஷ்டப்படுனாங்க ஏன்னா கஷ்ட பண்றது இல் கஷ்டம் படுறது எனக்கு ரொம்ப புடிக்குங்க ஆனா கஷ்டப்பட்டா அதுக்கான ஏத்த பலன் கிடைக்கணுந்தா நான் பாப்பேன் ஆனா அந்
கண்டிப்பா கண்டிப்பா நல்லது நல்லதுங்க இப்டியும் பங்க நல்லதே நடக்குங்க பரவாயில்லைங்க முயற்சிக்கு வீண் போகாதுங்க இதுவும் நல்ல தொழில் தாங்க இருந்தாலும் எப்டின்னா மா மாசம் புல்ல உங்களுக்கான இந்த வேலை உங்களுக்கு இருந்துட்டே இருக்குங்களா இல்ல இல்ல எனக்கு எப்போ வருஷத்துல இந்த இத்தனை கான்ட்ரக்ட்டு கிடைக்கன்ட்டு இருக்கோங்களா
அப்டி அப்டி இல்ல இல்லைங்க எனக்கு மாசம்ல்ல கணக்கு இல்லலைங்க எனக்கு வருஷத்துக்கே எனக்கு ஃபுல்லாம காண்ட்ரக்ட்ன்றது கிடைச்சாலமே இந்த வருஷத்தை ஓட்டுற அளவுக்கு இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா டிச்சே அந்த சாக்கடை வசதி எல்லாம் பாத்தீங்கன்னா அதை நாங்க பண்ணிடு கட்டி குடுப்போம் அது போக பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நறைய பணி இருக்குதுங்க இப்ப நாங்க இப்போ ஒரு ஒரு இப்ப ஒரு கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அது என்னமோ பேருந்து நிலையம் இருக்குல்லங்க அது கட்டலாம் சொல்லிட்டு தான் ப எ எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வாயு அந்த தண்ணி பாத்தீங்கன்னா பைப் லைன் பாத்தீங்கன்னா உடைஞ்சிருச்சு அது பைப்லைனா இல்ல வாயுவா தெரியலீங்க அது எல்லாம் பயந்துட்டு கொஞ்சோ எல்லாருமே தள்ளி வந்துட்டோம் இப்ப வேற கான்ட்ராக்ட ஆல் போட்டு பாத்துட்டு இருக்காங்க
சேர் சேரிங்க அப்ப உங்க இது தொழில் வந்து எப்டின்னா பாத்தீங்கன்னா சின்ன கான்ட்ராக்ட் இல்லாம பெரிய பெரிய காண்ட்ராக்டுகளும் நீங்க தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க ஊயி அப்டின்னா சொந்த ஊர்கள்ல மட்டும் இல்லாம வெளிய ஊர்களுக்கும் போய் பண்ணி குடுத்துட்டு இருக்கீங்களா
ஆமாங்க இத பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல வேணா போடுவோங்க ஏன்னா கொ கொழந்தை குட்டி ஃபேமிலிய எல்லாம் விட்டு தாங்க போற மார் இருக்கும் விட்டுட்டு போய் அங்க ஒரு மாசம் காலமா அந்த பிர்ராஜெக்டை முடிச்சுட்டு வர மார் ஒரு பால பணிணு எடுத்தக்கீங்கன்னா ஒரு வருஷம் ஒன்ற வரு ஷம் ஆயிருங்க இடையில ஒரு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் லீவ் தாங்க கிடைக்கும்
சேரி சேரிங்க பரவாயில்லைங்க நல்லதுங்க எப்டிங்க உங்களுக்கு வந்து எப்டின்னா இது வந்து அரசு அரசுல இருந்துதான் உங்களுக்கு ஊதிய வருங்களா இல்ல தனியார்ல இருந்து உங்களுக்கு ஊதியம் வருங்களா எது எப்டி எந்த அடிப்படையில உங்களுக்கு அது சம்பளம்ல்லாம் குடுக்குறாங்க
எல்லாமே பாத்தீங்கன்னா அரசுல இருந்தாங்க ஊழியர் ஊதியம் வரும் ம் நீங்க பண்ற தொழில்
நாங்க தனியார் தாங்க தனியார் சம்ந்தப்பட்டது தனியார் கம்பெனி தான் போய்ட்டு இருக்கோம் அ இப்டின்னா மாச சம்பளம் நீங்க இத்தன நாள் வேலைக்கு போனீங்கன்னா எத்தனை நாள் சம்பளம் வரும் அப்டின்ட்டு சொல்லி குடுத்துருவாங்க உங்கள மாரி வருமானம் வராதுங்க எங்களுக்கு ஏதோ சின்ன சின்ன வருமானம் தாங்க வரு சொல்லிக்கிற மாரி வ எதுவு இல்லைங்க
நல்லது நல்லதுங்க ஏன்னா இப் இப்புடியெல்லா இருந்தா ஒன்னு பண்ண முடியாதுங்க ஏன்னா முயற்சி பண்ணாதாங்க எதாசி முன்னேற முடியு என்னா மாசோ கூடிய சேலரி அங்க இருக்கு அ அத இப்போ ஒரு வாரத்துக்கு எடுத்துட்டு போறவன்னு இருக்காங்கல்லங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இப்ப நீங்க வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு நீங்க ஒரே பையனுங்ளா நீங்க மட் டு தா இந்த மாரி தொழில் பண்றீங்ளா இல்ல வேற யாராது கூட எதா ஹெல்ப் பண்றாங்ளா
கூட அந்த மாரி ஹெல்ப் பண்றக்குல்ல அண்ணே இருக்காருங்க அண்ணே பாத்தீங்கன்னா மாதக்கூலிக்குதா வேலைக்கு போயிட்டு இருக்காரு அவருக்கு பாத்தீன்னா இது மாரி எறங்கி இந்த வெயிலயெல்லா வேல செய்றது பாத்தீங்கன்னா ஓடம்புக்கு ஒத்துக்காதாமா ஆனா மாசம் ஆயி மாசம் கூடி கஷ்டப்பட்டு பத் பத்து மணிநேரோ வேல செஞ்சு பதினஞ்சாயிரம் வாங்கு வாராமா
சேரிங்க
இங்கே மாசங் கூடி ஒரு நாலு லட்சம் மூணு லட்சோ எடுக்கலானா கேட்க மாட்டிக்கிறாருங்க
அதா அதா தாங்க அதெல்லா வந்து அவரோட இது திமரு தாங்க இல்ல ஏ அது எப்டி சொல்றது சொல்றதுக்கு வா வார்த்தைகளே வர்லிங்க அப்டிங்க என்னத்த சொல்றது அவரோட தலை ஏழுத்துங்க
அப்பா என்னவோ பண்ணிட்டு போறான் சொல்லிட்டு அப்பா தாங்க அவருக்கு ஹெல்
கண்டிப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க என்னது பண்றது பண்ணி தானை ஆவணு உடுங்க பாத்துக்லா
என்னமோ பண்ணட்டுங்க
என்னமோ பண்ணட்டு விடுங்க நீ எப்டியோ நீங்க எப்டியோ காண்ட்ரட்டை புடிச்சு நீங்க எப்டியு நல்ல வருமானத்த பாத்துட்டிருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு குடும்பம்னு வரும்போது உங்களுக்கான அ வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் இல்லைங்ளா
ஆமா ஆமா எனக்கு பாத்தீங்கன்னா வெயில் ஆனா ஓவரா இருக்குங்க இந்த கிளைமேட் எங்கல பாத்தீங்கன்னா நாங்கள்லா பாத்தீங்கான்னா நாங்க ஜூஸ்சு அது மாரி பாத்தீங்கன்னா லிக்விட் ஐட்டமா நறைய வாங்கி வெ வெச்சிக்குவோ அதே நாங்க அப்பப்ப குடிக்கிறங்காட்டி எங்களுக்கு வெயில் கொஞ்சோ தனிஞ்ச மாரி ஃபீல் ஆகும்
சேர் சேரிங்க இப்ப வந்து எனக்கு ஒரு அ ஒரு டவுட் என்னனாங்க இப்ப நீங்க வந்து உணவு இடைவேலை தேநீர் இடைவேலை எதுல விடுவீங்க க அது எந்தெந்த டை நேரத்துல விடுவீங்க எவ்ளோ நேரோ விடுவீங்க
அது நம்மளுக்கு தோன்றப்பங்க இப்ப நம்ம அது நம்ம கணக்கு தாங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க நம்ம சாப் சாப்புல்லா சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு நிப்பாட்டுறோன்னு வெயிங்க வேலைய அப்ப நம்ம பன்னெண்டு மணி முடிச்சது ஒரு மணி ஆகலா ரெண்டு மணி ஆகலா மூணு மணியும் கூட ஆகலாங்க
சேரி சேரிங்க
அது நம்மளுக்கு தெரியாதுலங்க நம்ம போய் சாப்புட்டு வருவோ சாப்புட்டு வந்துட்டு அடுத்தடுத்து டீ குடிப்போ அப்றோ ஜூஸ் குடிப்போம் அது என்ன வேணா வேலைக்கு ஃபேமிலி கூட பேசுவோ அப்டியே தொழில விட்டுட்டு இன்னிக்கி நால் வேலையவே முடிச்சாலு முடிச் சிருவோங்க ஏன்னா நம்ம இது செய்யறதுதாங்க வேல
கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்ப நீங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா வெப்பத்துல வேல செய்றீங்கன் சொல்றிங்க இப்ப உங்களுக்கு வந்து அப்டின்னா பாதுகாப்பு பணிகள்லா எப்டி இருக்கு பாதுகாப்புல்லா சரியான பாதுகாப்பு தா குடுப்பீங்ளா உ உ உங்க வேல செய்ற பணியாலர்களுக்கு எப்டிங்க
இல்லைங்க அவங்கிட்ட புல்லாமே பாதுகாப்பு பண்ணி குடுத்துருங்க ஏன்னா நாங்க பாத்தீங்கன்னா அந்த தாரு வந்து ஊத் போட்றப்ப பாத்தீங்கன்னா யாருமே பக்கத்துல வரமாட்டாங்கோ நா நா மட்டுந்தா ஊத்துவே ஊத் தீட்டே நா எல்லா பக்கமும் நானே பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணிடுவே யாரு தொழிலாளர்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த கஷ்டமும் வர கூடாதுன்னு சொல்லிட்டு நானே எல்லாமே பண்ணிருவேனுங்க
பரவால்ல பரவால்லைங்க இல்லேங்கே நெறைய பக்கத் தாருல வேல செய்றவங்கல்லாம் சேரி ஓகேங்க மிக்க நன்றிங்க உங்களோட பே
மிக்க நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன்
மீண்டும் மீண்டும் சந்திக்கிற வரை உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்